ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்களா ஹலோ உங்களுது சரியா கேட்கல கொஞ்சம் வெளியே டவர் இருக்கிற இடத்துக்கு வ ரிங்களா
ஆஹா.
கேக்குதுங்களாப்பா இப்ப நல்லா ஆ இப் ப நல்லா கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா அஹ் நல்லா இருக்கேன்
ஆஹ் நா நானும் நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங்களா
பாப்பாளாம் இன்னு இல்லைங்க இதுக்கு மேல்தான் பண்ணோம் உம்
ஓஹோ
அது இனிமேல் தான் நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு மதியம் ஆமா இது மேல்தா செய் யணும் நாங்க
சேரி சேரிப்பா நானு பிரியாணி செஞ்சேன் மதியானம் மட்டன் பிரியாணி நீ செஞ்சுட்டு தயிர் பச்சடி முட்ட.
ம் நாங்களு அதான் ம் ம் ம். ஆ நாங்களும்மா சிக்கன் பிரியாணி. ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ். ரைத்தா. அவ்வளவுதா அது மட்டு தான் செஞ்ச மதியம்.
ஓஹோ
ம்
சிக்ஸ்டிஃபை செஞ்சிருக்கீங்க நா முட்ட வேச்சுட்டேங்க
ஆமா
அப்பொறங்க
அப்புறோ என்ன சொன்ன என்ன டூர் போயிந்தீங்ளா
போயிருந்தம்ப்பா நாங்க பாண்டிச்சேரி போயிந்தோ ஆ பாண்டிச்சேரிக்கு ஒரு ரெண் நாள் போயிருந்தோ அதுக்கப்புறோ வண்ட்டு கேரளா போயிருந்தோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ நீங் கொஞ்சொ வந்து டவர்ருக்குற எடத்துல நிக்கிறீங்ளா ஹலோ கேக்குதுங்ளாங்க
கேக்குதுங்ளா இப்போ ஒ இப்போ கேக்குதுங்ளா விட்டு விட் து அதா
அதா நீங்க கொஞ்சொ டவர்இருக்குற எடத்துல ப்ரியா வெள்
வெ வெளியதா ஃப்ரீயா மேலதா இருக்கே மொட்ட மாடில ம் ம் ம்
ரங்க ஒர் ரெண்நாளெ இங்க ஒரு மூணு நாள் போயிட்டு வந்தோங்க
ம் ம் ம்
போயிட்டு வந்துட்டு இப்ப பசங்கள்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்ச்சுல்ல இனிமேல் எங்யு போ முடியாது ஆமாங்க கால்லெந்து சாய்ந்துரெ வரைக்கு அதுக்கே சரியா போயிடுது
ம்
ம் நைட்டுக்கு டின்னருங்க உங்கள்
நைட் டின்னர் வந்து செட்னி இட்லி இட்லி சட்னி ஆமா நான்வெஜ் இல்ல மதியம் பிரியாணி ச ஆ அங்க செஞ்சோ
ஆ
அங்க எங்க நாத்தனார் வீட்டுக் போயிட்டோ அங்க செஞ்சுந்தாங்க அதனால இனிக் நான்வெஜ் எடுக் கில்ல மை நை நைட்டுக்கு மட்டு இட்லி சட்னி எனா போட்டுக்வோ
சேரி சேரி
உம்
நானும் போலிங்க எங்க ஃப்ரெண்டு வீட் டுக்கு பேச தவு ல்ல ரெண்டு மூண் நாள் ஆச்சி நால் நாளே ஆச்சி வேற வேலயாவே அப்டியே போன்ல பேசிட்டு ருந்துற அதுல்லாத நைட்ல சரியா தூக்கமே இருக்கிறது இல்லியா பகல்ல கொஞ்சோ டைம் கெடச்சாலு
உம் ம் உம் நாங்க நைட்ல கொஞ்சோ படம் பாப்போ
ஆமா
உம் நேத்து முந்த நேத்த ட்வெண்டி நைன் பாத்தோ
புது படமா ம்
புது படோ ட்வெண்டி நைன் நெட் பிக்ஸ்ல போட்ருக்காங்க அது எதோ புது ஹீ ஹீரோயின் ஹீரோ அப்டி
நல்லா ருக்கா
ஆஹ் நல்லா இருந்து
த்ர்ல்லிங் படமா இல்ல
இல்ல இந்த படமே தமில் படமே நல்லா இருந்தது.
அது த்ரில்லா இருக்குங்ளா பேய் பட மாரி
ஆஹாஹா அப்டில்லல்ல அப்டில்ல சும்மா அப்டி கொஞ்சோ அ விலேஜ் மாரி போது அந்த படோ உம் ஆமா அது கொஞ் நல்லா தா இருந்தது நேத் என்னது இப்ப ஒரு புது படோ வந்ச்சி என்ன தேவேந்திர இந்த ஒரு படோ திரஞ்சின் முர்மி அதுவு நல்லா இருந்தது ஆஹ் கருப்பு படமு பாத்தோ அது நல்லா இருந்தது அது பஸ்டாப் நல்லா இருந்தது லாஸ்டாப் வந்து கொஞ்சோ எல்லாதையு பாத்தோ தேட்டர்லே போய்ட்டு
ஆஹ்
உம் ம் மத்த நேர்த்ல நைட்ல நாங்க பட பிலிம் தா பாப்போ வீட்ல
ஓ
படந்தா பாப்போ காலைலக்குல்லா வேலயே செரியா இருக்கு ஹ்கும்
ஓஹ் எனக்கு இன்ட்ரஸ்ட்டா யார்தாது வி செய்து சூர்யா து அஜித் து அ இந்த மாரி ஹிட் ஆயி இவுங்க இவுங்கது எதிர்பாத்து வர்ஷத்துக் ஒரு படோ வருல்லியா அதெல்லா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா போய் பாப் ப்ப மத்ததெல்லா இப்போ இப்போ ஹிட் ட்டா இருக்குன்னு எதாது நியூஸ் வந்தா மட்டுதா
உம்
இல்லன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதில்ல எப்ப பாரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அந்த ரீல்ஸு அதுல போயிடுது டைமு இப்போ நார்மலாவே நாங்க இதுல நா சொல்றது கேக்குது
உம் கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
சைலண்ட் ஆயிடுச்சு ஒரு வேல கேக்கலயோனு நெனச்சே டங்க நானு அஹ் செரி செரிங்க
இந்தா அப்டியே
ஆஹ் சேரி சேரிங்க ஆ இப்போ லீவ்ல வந்துட்டு எப் எப்ப பாரு ஃப்ரீயா இருக்குறோன்றதுனால ஃபோன்ல இன்ஸ்டா பேஸ்புக்கு அது இதுன்னு நோண்டினே இருந்துறே இப் இப்ப கொஞ்சோ நாளா இப்ப பேசுற வேல அப்டி இப்டி பேசின்னு அதுல கொஞ்சோ டைம் பாஸ் பண்ணிறேங்க் நீங்க எதனா ஒர்க் பண்றிங் லா
நா ஒர்க்லா பண்ல சும்மா இந்தா வீட்ல இருந்து ட்ரேடிங் மா ரி பண்ணுவோ அவர் தா மத்தபடி எனக்கு வீட்டு வேல வீட்டு வாஷிங் மிஷின் துணி போட்றது ரொட்டீனா அதுவே செரியா இருக்கு வீடு பெருகற்து சாமி கும்புட்றது சார் இவுங்க மூணு வேல சார் புது புச் சமைக்கணு அதனால அதது அப்பப்போ வேல வேல செய்யணுன்ட்டு நைட்டுக்கு ஒரு இதுவு மதியம் ஒரு இதுவு காலையில ஒரு இதுவு செய்யணுங்க அதனால என் டைம் இப்ப அதுவே சரியாயிடும் க்ளீனிங் கொஞ்சோ கிச்சன்ல டெய்லி த க்ளீனிங் கொஞ்சோ இருக்கூ அது க்ளீன் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்றது ஆமா வேலயும் சலிக்காம செஞ்சுருவேன் சமயலு ர ர ரெண்டு பேர் லும் ரெண்டு பொரியலு குழம்பு சாதம் எல்லாமேஸ் செஞ்சிடணு ம்
ஓஹோ
அந்த மாரி ரெண்டு பொரியலு முட்டஅதெல்லா வித விதமா செய்யணு இவங்களுக்கு அந்த மாரி இருந்தாதா ப் புடிக்கு அதனால அந்த மாதிரி செஞ்சுக்கிது அதா வேல ரொட்டின்னா கும் வேல வாஷிங் மிஷின் துணி போட்டு இ போ காய வைக்கணு எல்லா நோவு திய செய்யணுல அதனால அது வேலையே கரெட்டா இருக்கு
பரவாயில்லங்க எனக்கு கொஞ்சோ சோம்பேறிதான் வீட்
தூ தூக்கண்டதெல்லா மதியோ தூக்கண்தெல்லா இல்ல அப்படியே பாத்தோனா ஒரு அஞ்சு நிமிஷத் தூங்கிடுவோ ஆனா இந்த வேலபுல்லா வேல செஞ்சதுக்கு
ஆ டயட்ல
ஏனாட்டா ஃபுல்லா வேல செஞ்சுட்டே இருக்குல்ல
ஆமா ஆமா
மதியோ சமைக்கிறதுக்கு பன்னெண்டு மணிக்தான் போவே
ஆஹ்
காலேஜ் சமைக்கிறது ஒம்பது மணிக்கு தா வேல போவே
ம்
பதினோ மணி அது டிபன் சாப்டுவே அதனால பன்னெண்டு மணிக்கு போய் அதல்ல கழுவி போறதுக்கு எல்லா நா தா செய்யணு அதெல்லா அப்டியே ரொட் இப்ப என்ன அந்த வே ஐ சரியா இருக்கும் திரிய சாமான்ல கழுவி போட்டு அத துடைச்சு வைக்கணும் தொடச்சு யாற வ ச்சி எடுத்து கப்போர்டல வைக்கிறது
ஓஹோ
இதுவே கிளீனிங்கே கரெக்டா இருக்கும் அதெல்லாம் முடுச்சுட்டு அதே ஒரு ஒன் அவர் ஆயிடும் எக்ஸாஸ்டரு எல்லாமே டேய்லி தொடைக்கணும் இந்த வேலைங் பெருக்குது ரெண்டு வாட்டி பெருக்கணு வீடு ஏதாது கிளீன் பண்றது
அஹ் அஹ்
அந்த மாரி அதே கரெக்டா போயிடும்
அப்பதா வீட சுத்தமா வச்சிருப்பா சொல்லுங்க
உம் ஆமா அப்டிங்ளா அப்புற துணி துவச்சா அத மடிக்கணும் உம் துணீ மடிச்சு அதே கிளீன் பண்ணி வைக்கணும் த இப்பெல்லா வேல முஞ்சிச்சு இப்ப அதாங்க துணி மச்சினுக்குறே துணி மச்சி தா போய்ட்டு பனஞ்சு ஏதோ செட்னி போட்டு இட்லி சுடணும் உம் உம்
அதை உங்ளுக் க்கு ஏதாவது வேல செஞ்ச அனுபவ இருக் க்கா
ஹா நான் சென்னைல ஒர்க் பண்ணிருந்தே
ஓஹோ என்ன மாரி வேலைங்க அது
ரீபப்ளிஷிங் ம் சிஸ்டம் ஒர்க் கே அதனால அங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தன்
ஓ
உம் இப்போ வீட்ல எப்ப இருக்கறனால சும்மா இப்ப ட்ரேடிங் அத பாத்து வீட்டு வேலய செய்ரது கரெக்டா இருக்கு
சேரி சேரி உ இப்போ நீங்க எங்கனா டூரிஸ்ட் பிளேஸ்கு எங்கனா தூரமா போய்ருக்கீங்களா
ஆஹ் கேரளா போணம் நாங்களு வயநாடு அந்த மாரிதா போனோ அவ்ளோதா இப்ப வேற எங்க ரீசன்டா ஏலகிரி போனோ
ஆஹ்
உம் ஏலகிரி பக்கந்தா ஏலகிரி போனோ
உம்
அவ்ளதா வேற எது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா போல அப்புற கோயில் போனோ தருமபுரியில மொரப்பூர் நூர் கோயிலுக்குது
ஆஹ்ஹ்
அங்க போய் அங்க கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண் நாள் அப்டி போனோ அங்க அம்மா வீட்டுக்கு ஒரெண்டு நாள் போனே அதுனால டைம் ரண் ஆய்டுச்சு உம் ச் ச் ஹ
பரவாயில் நான் அடுத்த முறை உங்ககிட்ட கால்ல பேசும்போது உங்க சின்ன வயசுல எங்கெல்லாம் போனீங்க அந்த மாதிரி எது
ஹ ஓகே ஓகே ஆஹ கண்டிப்பா
என்ன நம்பர் சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது ச் நம்மள அத திடீர்னு ஞாபப்படுத்து திக லால் பிரியா அதெல்லாம் மறந்துடுவோம் இப்ப யாருக்கிட்ட
அதெல்லாம் இப்ப யாரும் இப்ப நம்ம கேக்குறதுல்ல ஆனா இப்பத்துக்கு அது நம்ம ஞாபகம் வந்துச்சன்னா அந்த ஞாபக பக வந்துரும் உம் சின்ன வயசு எக்ஸ்பிரியன்ஸ் லாம் ஜாலியா தான் இருக்கும் ம் ம் அது ஒரு நல்ல இது தான் இந்த மாரி சின்ன வ சின்ன வயசுல என்ன பண்ணுவோ ஏது எங்க படிச்சோம்
உஹம்
ஆனா சின்ன வயசுல எப்பயே ஒரு ஜாலியான லைப் தான் ஹம்
ஆமாஹ
எந்த கஷ்டம் ப் முல்ல
கண்டிப்பா
உஹம் அது ஒரு ஜ ஏதோ ஒரு உ கண்டிப்பா அடுத்த முறை வ அவங் கூட பேசும்போது அதே பேசலா
சேரிங்க
அப்புறங்க உங்க வீட்டுல அண்ணா என்னா பண்றாங்க
பாத்துட்ருக் பாருங்க ஆமாங்க ஆஹ்பாப்பா படிச்சட்டுருக்கா அவரு நாங்க ட்ராவல்ஸ் வச்சிருக்கோ ஆஹ் கரோடி ட்ருக்காங்க அண்ட் இப்போ சும்மா வீட்ல உக்காந்து போனை நோண்டிட்ருக்காருங்க இன்னைக்கு எங்கயு போல இல்ல போவாங்க பட் இன்னைக்கு எதும் இல்ல கிட்டதட்ட ஒரு பத்து நாளா எதுவும் வேல இல்ல ஆ வராத அப்போ வீட் ட்லயே இருந்துறாங்க
உம் உம் அவ்ளோ தான் உடுங்க உங்க கூட
என்னோட போனை எடுத்து பேசுன்துக்கு ரொம்ப நன்றி நா திருப்பியு இன்னொரு கால்ல உங்கள கிட்ட பேசுகிறேங்க நன்றி நன்றி வச்சுற
ம்